ஹலோ
ஆ இல்ல சோ ஒரு நல்லா இருக்கீங்ளா தோழி
ஆ நல்லா இருக்க நல்லா இருக்க
ஆ அதாவது ஒரு அழிவுங்க போது ஒரு குடும்பம் அது அழியுது ஒரு ஊரு அழியுது எவ்வளவோ நடக்குது பாருங்க ஒலகத்துல ம் அப்பறம் இந்த இப்ப கூட பாருங்க விமானத்துல போயிட்டு எவ்ளவோ பேரு எறந்து போனாங்க
ஆமா கரெக்டா சொன்னீங்க எவ்ள கஷ்டம் இல்ல இப்போ அது உங்களுக்கு அந்த டைம்ல எவ்ள கஷ்டமா இருந்திருக்கும்ல்ல இந்த இந்த மாரி நடக்கு கும்போது
அது நாங்க வந்து அதுலந்து மீண்டு வர மூணு வருஷமாது ஆனுச்சு இப்ப நாலாவது வருஷம் நடக்குது அதனால புள்ளைங்களுக்கு அந்த நேரத்துல வேல கெடைக்கவு சேரி ஒரு சேஞ்சுக்கு போயி வெளில இருப்போ அப்டின்ட்டு அவுங்க அங்க சேஞ்சுக்கு வெளிநாட்டுல போய் வேல பாத்துட் சில இந்த மாரி இத மறந்து இதா ஏனா செல்லமா வளத்ததுனால பொண்ணுக்கல்லா அது தாங்க முடியல
ஆமா கஷ்டோல்ல அதல்லா எப்டி மறக்க முடியு
அதனால அவுங்க அங்க போனாங்க அன்டன் டைம்ல மூணு பேருமே என்னய உட்டு போனதுனால எனக்கு ரொம்ப ஒடம்பல்லா முடியாம போணுச்சி ரொம்ப வீக்கா இருந்துது அப்போ எங்க பெரியக்கா ஒருத்தங்க வந்து வெளிநாட்டுலதா வேல பாத்துகுட்டுருந்தாங்க அப்போ நா வந்து ஒன்னு செய்யல அ ரொம்ப எல்லருமே நம்பள உட்டு போனதுனால ரொம்ப ஆ ஒத்தையா வீட்ல தூங்க பயமா இருக்கும் நைட்லல்லாம் பாத்தீங்கன்னா கதவ தட்ற மாரியோ என்னென்வோ இந்த இமஜினேசன் இருந்துகிட்டே இருக்கும் பயத்துல தூக்கம் வர்றது லைட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமா போட்ருந்தேன் ஆல்ல லைட்ட போட்டுதா தூங்குவே அப்டி கஷ்டப்பட்டுருக்கேன் அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கார் போட்டோட்ட நின்னு அழுதேன் ஏன் இப்டி உட்டுட்டு போயிட்டீங்க எல்லாருமே என்னைய உட்டு இப்டி போயிருக்கீங்க நா மட்டு ஒத்தையா இருந்துகுட்ருக்கேன் எனக்கு அது வயசு ஒ நாப்பது இந்த அளவு தானே அந்த வயசுல நா இத அனுபவிக் கனுனு எனக்கு என்ன தலையெழுத்தா அப்டின் சொல்லி அழுதுகுட்ருக்கேன் என்ன நெனச்சாரோ என்னனு தெரில எங்க அக்கா பாத்தீங்கன்னா வெளிநாட்ல வேல பாத்தவங்க மறுநாள் வந்துட்டாங்க
ஆஹ
இங்கே வந்து இருந்துட்டு என் கூடதா இருக்குறாங்க தொணைக்கி
உங்கக்கூடியே இருக்காங்களா
ம் அவுங்க ஹஸ்பண்ட் கடையாது ம் அவுங்க மருமக ம மகன்ந்தா அவுங்கள்ட்டல்லா இருக்க முடில பையனே வீட்ல அவுங்க வெள்நாட்லந்து வீட்டுக்கு போன்னாங்க போயிட்டு இருந்து பாத்தாங்க மருமவுளுக்கு ஒத்து வர்ல சண்ட இழுத்துருச்சு அந்த பொண்ணு பையன் என்ன பண்ணா ரண்டு பையிலையு துணிய போட்டு கொண்டாந்து எங்க வீட்ல உட்டுட்டு போயிட்டான் இந்த பையன்
ஐயோ
ம் அப்போ அவுங்க என்ன பண்ணுவாங்க சேரின்னு சொல்லிட்டு செரி நம்மளுக்கு ஒரு தொனக்கி
இருக்கு
அப்டின்ட்டு ஆ வெச்சுக்கிட்டேன்
ஆமா
இப்போ வரைக்கு இருக்குறாங்க அப்றோ ஒரு ஒரு வருஷோ இருந்தாங்க அந்த பிள்ள என்னா பண்ணுச்சு எல்லாதுக்கிட்டயு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு நா அந்த மாரில்லா என் பிள்ளைங்க காசே எனக்கு போது எங்க மாமியார் காச வாங்கிட்டு வெச்சுக்கிட்டு அதனாலதா கூட வெச்சுக்கிட்டாங்க அப்டின்னு அந்த புள்ள சொல்ல ஆரம்பிச்சிருச்சு ஆ அது எனக்கு புடிக்கல எங்க அக்காட்ட அவுங்கள்ட்ட சொன்ன நீ வந்து வீடு புடுச்சு இரு தூங்கறதுக்கு இங்க வந்துட்டு போ எதுக்கு இந்த பிரச்சன அப்டின்னு சேர்னு வீடையு நானேதா புடுச்சு வெச்ச அட்வான்ஸ் அது பாதி நா பாதி குடுத்து வீடுபிடுச்சு வெச்சோ காலைல இங்கதா இருக்கு வேலைக்கு போகுது இவங்களயெல்லா நம்பல அது போய் ஒரு சமையலூ ஒருத்தவங்களுக்கு பண்ணி குடுக்குது ஆ பத்து ரூபா தராங்க சமையலு மூண் நேரமு செஞ்சு வெச்சுட்டு வரணு ஆ நைட்டுக்கு போய் செய்யு காலைலயையும் மதியாதானத்துக்கு காலையில செஞ்சுட்டு வந்துரு ஆறு மணிக்கு போனா எட்டரைக்கு வரு அப்ப என்னா பண்ணுவா சம ச்சு எல்லா அவுங்களுக்கு குடுத்துட்டு நேரா எங்க வீட்டுக்குதா வரு இங்க நா எதாவது சமச்சிருந்தனா சாப்ட்டு அப்றோ அவுங்க வீட்டுக்கு போயிட்டு அங்க ச சோறு கீரு ஆ சாப்ட்டுட்டு ந சாய்ந்திரமா ஒரு ஆறு மணிக்கு போலாங்க அந்த வேல செய்ற வீட்டுக்கு போயிட்டு அவுங்களுக்கு சா ப்பாடு நைட்டு் எதாவது தோச இட்லி எதாவது ஒன்னு செஞ்சு குடுத்துட்டு திருப்பி எங்க வீட்டுக்கு நைட்டு வந்துரு இங்க வந்து தூங்கு திருப்பி காலைல வேலைக்கு போவு இப்டிதான் போயிட்டு இருக்குது
ஆனா அவுங்ககிட்டதா வந்து தூங்கறாங்ளா அவுங்க
ம் இங்கதா வந்து தூங்கறாங்க கொஞ்சோ அதாவுது நானு எறக்கப்பட்டு வெச்சுக்க முடில என்ன அவுங்க என்னா பண்றாங்க எறக்கப்பட்டு நா கூட வெச்சுக்கிட்டேனா ஆனா அவுங்க வந்து நா உதவிகினு நெனச்சேன் கடைசில உபத்திரமாவும் போயிருச்சு எனக்கு என்னானா இங்க வந்து புள்ளைங்க சம்பாரிக்கிறது போறது நாங்க வெ செலவு பண்றது இது எல்லாமே வாட்ச் பண்றது அவுங்க வாட்ச் பண்ணிட்டு அவுங்க புள்ளைங்க அது மாரி இல்லையே அவுங்க பையன் இல்லையே இவுங்க புள்ளைங்க மட்டு சம்பாறிக்குதுங்க இவுங்க நல்லா இருக்காங்க நம்ம புள்ள கஷ்டப்படுது அப்டின்னு என்னா பண்றது அவுங்க சம்பாரிக்கறதல்லா அங்க குடுக்கறது இங்க வந்து சாப்பறது இது நம்மளுக்கு ஒத்து வர்ல இப்பதா என்னா பண்ண போன மாசோ வேண்டா நீ தூங்கறதுக்கு மட்டு வேணா வா உன் மருமக வந்து தேவயில்லாதெல்லா பேசுது நீ சம்பாரிச்சு சம்பாரிச்சு எனக்கு குடுக்கறன்னு சொல்லிட்டு இருக்கு இது ஒத்து வராது நீ பொழுதுக்கு உன் வீட்லயே இருந்துகோ நைட்டு தூக்குங்க வர இருந்தா வா இல்லனா அங்யே இருந்துக்கோ அதையும் சொல்லிட்ட
ஆமா என்ன பண்றது பேச்சும் சரியில்ல மருமக பேச்சும் சரியில்ல
நல்லது நினைக்கிறோ எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறோ அதனால தா கடவுள் வந்து ஒரு பக்கொ நம்மளுக்கு எதா இருந்தாலும் ஒரு பக்கொ நல்லதுதா செய் செய்யறாரு ஆ அத வந்து இவங்களா மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க உம் மிஸ்யூஸ் பண்றாங்க அது நம்மளுக்கு பிடிக்க மாட்டிங்
ஆ கரெக்டா சொன்னீங்க இப்போ எல்லாருமே இப்போ இவ் மிஸ்யூஸ் தா பன்றிங்களே
உம் நம்மள்ட எல்லா உதவிகளுமே வாங்கிக்கிறாங்க எல்லாமே நம்ம வீட்லயே பண்ணிக்குதுங்க அவுங்க காசுல இருந்து ஒரு ரூபா எடுக்க மாட்டிங்கிறாங்க
ஆ அந்த மாரிதா இருக்காங்க இப்பல்லாம்
ம் போயி மென கட்டுட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் தூக்கி அங்க குடுத்துக்கிட்டு சிங்கப்பூர்ல இருந்து சம்பாதிச்சத எல்லாம் அங்க குடுத்துக்கிட்டு அவங்கள ஒருபா செஞ்சது கடயாது ஒரு குலம்பு கூட அந்த புள்ள வச்சு குடுத்தது கடையாது மூணு புள்ளிங்க மூணையுமே கொண்டாந்து அதுகிட்ட தள்ளி வுட்டுட்டு அது வேலைக்கு போறே படிக்க போறேன்னு கிளம்பியிரு அவே வெளி ஊர்ல வெல பாப்பா பாஞ்சு நாளைக்கு ஒரு தடவ வந்து காச குடுத்து வீட்டுல உள்ள எல்லா வரவு செலவு எல்லா பண்ண வைப்பா ஒரு பெத்த தாய்கு ஒரு நூறு ரூபா இ இது வரையுமே கொடுத்தது இல்ல அந்த பைய இதுகிட்டருந்துதா எல்லாத்தயு புடிங்கிட்டு போயிருக்கா அப்டி இருக்கோங்கலுக்கு நீ போய் ஒ வீட்டுல இருந்துகிட்டு சம்பாரிச்சு குடு யாரு வேனா னா
ஆமா
அ ஏ பிள்ளைங்க ஒலைப்புல இருந்துகிட்டு இங்க இருந்துகிட்டு நீ எல்லாத்தையு அங்க தூக்கி தூக்கி கொடுக்கனு நனக்கிறது எவ்ளோ ஒரு இது இதெல்லா நா கொஞ்சோ நாள் கலிச்சு கவனிச்ச இது நம்ம முட்டாள் தனொ பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு
ம்
தனியா இருந்து பழகிக்குவோ அப்டின்ட்டு அப்படியே இருக்கே ம் தூங்க மட்டும் வருவாங்க வந்துட்டு போங்க ஆமா கோவமாதா இருக்கும் அப்டியே கடுக்கடுன்னு இருக்கும் ஏன்னா இங்க இருந்து எல்லாம் செஞ்சு பழகியாச்சில திடீர்னு சொன்னா ஏத்துக்க முடியாதுல
ஆமா கரெக்ட்டு தா
அதனால பிள்ளைங்களும் வந்து வந்தப்ப பாத்துருச்சுங்க எல்லா வந்து வேணாம் மா நாளைக்கி நாங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணி போனாலு உங்களுக்கு இப்டித்தா இருக்கு நலவரோ இப்பல்ல ஒங்களுக்கே மர்மவா வந்தாலு அதெல்லா ஒன்னா இருக்க போறேங்குதலா அதுங்கல்லா அப்டித்தா இருக்குங்க அதனால பழகிறுங்க ஒன்னு பிரச்சன கிடயாதுங்க அப்டின்னு பழகி போச்சு
ஹம் இப்ப நீங்க வீட்டு்ல சும்மாதா வீட் வீட்ல நீங்க சும்மா இருக்கதே உங்களுக்கு போரா இருக் குதுகுன் இதுவே பார்ட் டையிம் ஜாப் பண்றிங்க ஓ பீயுடிஷனா சூப்பர்
ஆமா நா வந்து இப்ப ஆப்ரேஸனுக்கு அப்புறோ நா பியூட்டிஷின் இது வந்து அதாது கடைய எடுத்திட்ட மத்தபடி வீட்டுக்கு யாரு வந்தாலு பண்ணி குடுப்ப நா போயி அவுங்களுக் பண்ணி தருவ
சூப்பர் சூப்பர்
அ பன்னண்டு வருஷோ கடய வெச்சு நடத்திதா என்ன எ புள்ளைங்களலா படிக்க வெச்சி எல்லா ஆளாக்கி எல்லா இது பண்ணது வெள்நாடு ம் சொந்தமா கட வெச்சிருந்த பெரிய கடயா
மேக்கப் மேக்கப்பு ஹேர் ஸ்டைல் எல்லாமே பண்ணுவீங்ளா
தெரியு ஆம்மா இப்ப இருக்கிற ட்ரெண்டுல உள்ளது அத்தனையுமே பண்ணுவ
ம் அது இன்ஸ்டாகிராம்லெல்லா இருக்கீங்களா நீங்க
அதெல்லா வரதுக்கு முன்னாடியே நா தா கடய எடுத்திட்டனே நாலு வருஷோ ஆச்சி
ஆ ஆ ஏனா இப்பல்லா இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் அப்டிதா போடுறாங்க
போடுதுங்க அது வந்து அப்ப எங்க வீட்டுக்காருக்கு இந்த வேல பாக்குறதே சுத்தமா புடிக்காது அப்பறோ ம் ச சேர் சேரியின்ட்டு அப்ற நேச காசு சம்பாக்ஷிக்கிறோமில பாக்கவு செரி போனு வுட்டுடாரு ஒன்னு சொல்லல அதனால நா என்ன பண்ற ஃபோனு அவளா யூஸ் பண்ண முடியாது வெளியில போ முடியாது அவருகிட்டயு கொஞ்சோ இததா இருக்கணு அதனால அ நம்ம அந்த அளவுக்ககெல்லா நானு பப்ளிசிட்டி பண்ணிக்கில கடைக் கினு எனக்குன்னு எறநூறு கஸ்டமர் இருக்காங்க இப்ப வரைக்குமே ஆம்மா இந்த ஊர்ல
இப்போ உங்களுக்கு வீட்லயே வந்துட்டு பண்ணிட்டு
ம் அந்த பழைய ஆளுங்க வந்து உடமாட்டிக்கிறாங்க
ஆமா அவுங்களுக்கு உ நீங்க பண்றது அவ்ங்ளுக்கு புடிச்சி போயிருந்திர்க்கோ
வேற ஆள்ட்ட போனா அந்தயிது வரமாட்டிக்கிது என்னோட கஸ்டமரே பாத் தீங்கன்னா ஒருத்தவ்ங்க இங்க எங்க ஊர்ல இருந்துட்டு இப்ப அமெரிக்கால இர்க்காங்க
ஆஹா
இப்பதா வந்துட்டு போனங்க போன வாரோ ஆ ஜனகமால டீச்சர்ன்னு வந்துட்டு போனாங்க வந்தோனே என்னைய வந்து பாத்துட்டுதா போனாங்க இப்போ
ம் ம்
போன வாரத்துல அப்பறோ இன்னொரு பொண்ணு வந்து திருநெல்வேலிக்கார பொண்ணு அந்த பொண்ணு அ அமளி அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப துபாய் பேய்ர்ச்சி அந்த பொண்ணு இவங்களா நல்ல ஒரு ஃப்ரெண்டா பழகிட்டாங்க வேற அந்த பொண்ணு இந்த நாலு வருஷத் துல அங்க்யு இங்யு ஐப்ரோ எடுத்துச்சு ஒன்னு சரியா வரல துபாய் போறப்ப வந்து கட்டா கட்டயா ஒரு மாசத்துல ஒரு மூணு பேஷியலாவ் பண்ணிட்டாங்க அவுங்களுக்கு அவுங்க பொண்ணுக்கோ
அது அவுங்ளுக்கு பழகி போய்டுதுல்ல பண்ணி பண்ணி பழகி போய்டுதுல அதுனால ப்போ வேற யார்கிட்டயாவ்து பண்ணும் போது அவுங்களுக்கது செட்டாகாது இதுவே நம் அவுங்களுக்கு நீங்க பண்ணி புடிச்சி போய்ர்ச்சில்ல
ஆமா என்னோட அதாவ்து ரெகுலர் கஸ்டமரு ரொம்ப ஃப்ரெண்டா பழகுனவங்க இவங்க எல்லாமே வெளிநாடு வெளிவூரு போய்ட்டாங்க ஆனா எங்கயிருந்தாலு வாட்ஸ்அப் அப்ல வந்து பே எதாவ்வொன்னு கேப்பாங்க பேசிக்கறது நம்ம அப்டியேதா போய்ட்ருக்கு அ மத்த இங்க இருக்கறவங்க வந்து இப்ப எப்ப வரிக்கு எதா ஒன்னா வந்து பண்ணிக்வாங்க ஹேர் டை பண்றது ஹேர் கட் பண்றது நைப்ரோ ஃபேசியல் எது வேணாலு பண்ணிவுற்றுவ
ம்
எனக்கு அது அசால்ட்டா தானயிருக்கு
ஆமா அவுங்ளுக்கு பழகிருச்சுல்ல அது
அப்பல்லா வந்து பத்து நிமிஷத்துலயே கொறஞ்சது பத்து பேருக்காவ்து எடுத்துர்வ ஐப்ரோ
ஆமா இதானு கத் துக்குன நானு கோஸ் முடிச்சிர்க்க பியூட்டிஷன் கோஸ்சு நா ஒரு பத்து வர்ஷ் ஷோ மேக்கப் ஆட்டிஸ்ட்டா வெர்க் பண்ண
ஆ
ஷாப்ல அப்றமா ஒரு சர்ட்டிஃபிக்கேட் வேணு இப்ப எங்கவ்து போய் பண்ணா நா சட்டிஃபிக்கேட் இருக்கா கேக்குறாங்க சென்னைலலா சர்ட்டிஃபி கேட் இல்லாம எதுமே பண்ண முடியாது அதனால அது ஒரு ரெண்டு மாசோ கோஸ் பண்ண பண்ணி எல்லா முடிச்சிட்டு ஆனா இப் அம் அப்பகூட என்னால மேக்கப் இது எடுக்க முடில நா மர்தாணி போடுவ அந்த வேல பண்ணிட்ருந் தா இருக்கே அது ஆடர் வரும்போது அது போய் போட்டு வருவ நா மேக்கப்து எடுக்கல மேக்கப்து எனக்கு செட்டாகுல யாரு அவ்ளோவா க்ளைண்டுல்ல அதுக்கு இ இப்ப பாத்தீங்கனா எல்லாமே இன்ஸ்டாகிராம்லயேதா பாத்து
ஆமா ஆமா
அந்தமாரி எடுத்து இப்போ உங்குளுக்கு உங்குளுக்கு ஆல்ரெடி இருக்கற க்ளைண்ட்ஸலா இரு க்காங்க ஆனா எனக்கு இன் இனிமேல்தா ஸ்டார்ட் பண்ணணு அப்டினா இன்ஸ்டாகிராம்ல இருந்தா முடியு பண்றதுக்கு இப்ப நா வீட்ல பண்ணணுனாகூட